அஹ்
கவி
ஆஹ் வணக்கோ தோழி நல்லா இருக்கீங்ளா
ஆஹ் நல்லா இருக்கே சகோதரி நீங்க நல்லா இருக்கீங்ளா வீ்ட்ல எல்லாரு நல்லாருக்
அஹ் அஹ் நல்லாருக்காங்க காலையில சாப்டீங்ளா
ஆஹ் இல்ல சகோதரி நா காலையில சாப்பறதுக்கு ஒன்பது மணிக்கு மேல ஆகு நீங்க சாப்டீங்ளா
அஹ் நானுமே பாத்தீங்கனா ஒன்பது மணிக்கு மேல ஆகு தோழி அஹ் பத்தீங்கனா வேற ஒரு வேல இருக்கு அது பத்தீங்கனா ஒம்போது மணிக்குலா ஆரம்பிக்கணு அதனால பாத்தீங்கன்னா ஒம்போது அ நா எப்போவுமே கொஞ்சோ லேட்டா ஸ்டார்ட் பண்ணுவ அந்த ஒம்போது மணிக்கெலா ரெடி ஆகிட்டு அதுக்கப்பறோ சாப்டுட்டு அதுக்கப்பறோ ஸ்டார்ட் பண்ணுவ தோழி
சேரிங்க சேரிங்க சகோதரி
என்ன சாப்பாடுது தோழி காலையில
காலையில பாத்தீங்கன்ன சகோதரி சப் நேத்து வச்ச சப்பாத்தி இருந்துச்சுங்களா அது அப்டியே வந்து சப்பாத்தி நூடுல்ஸ் மாரி பண்ணிக்கலானு ட்டு அப்பறோ தோசையு வந்து அம்மா ஊத்திருக்காங்களா சகோதரி அதுல எதாவது சட்னி மாரி அரச்சு
சா
ஆ ஆமா சகோதரி சப்பாத்தில நூடுல்ஸ் பண்ணுவாங்க தெரியுங்களா இப்ப நைட் ட்டு வந்து நம்ம சுட்ட சப்பாத்தி
வித்தியாசமா இருக்கே நீங்க பண்றது நீங்க சொல்றது
ஆ நீங்க நைட்டு வந்து நீங்க சப்பாத்தி போட்டீங்கன்னா சகோதரி உங்களுக்கு மீதமா இருக்குல்ல சகோதரி சப்பாத்தி ஒரு நாலு சப்பாத்தி அஞ்சு சப்பாத்தி இந்த மாரி வந்து மீதமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த சப்பாத்தி நீங்க என்ன பண்றீங்கன்னா காலைல வந்து நல்லா கொஞ்சோ குட்டி குட்டியா கொஞ்சோ கட் பண்ணிக்கோங்க கத்தி அல்லது உங்களுக்கு எந்த ஷேப்ல புடிகுமோ அந்த ஷேப்ல கொஞ்சோ குட்டி குட்டியா நீங்க கட் பண்ணிக்கலா கட் பண்ணதுக்கு அப்றோ சகோதரி நீங்க என்ன பண்றீங்கன்னா கொஞ்சமா வட சட்டி இருக்குல்ல வடசட்டியில வந்து கொஞ்சமா எண் ஊத்திக்கோங்க எண்ணெ கடுகு கருவப்புள்ள போட்டு நல்லா அத வந்து வணக்கி விட்டுட்டு வெங்காயோ இருக்குல சகோதரி பெரிய வெங்காயத்த வந்து நல்லா பொடி பொடியா கட் பண்ணுங்க பொடி பொடியா கட் பான்னு செரி நீ நீளமவு நல்லா மெலிசா கட் பண்ணி வெங்காயத்தயு போட்டு நல்லா வதக்கி விட் ருங்க நல்லா வணக்கிட்டு இதுக்கு வந்து த தக்காளி வந்து ஒரு நாலு பழோ போடுங்க கொஞ்சோ தக்காளி கொஞ்சோ அதிகமா போடணு வந்து இதுக்கு நீங்க ஒரு நாலு சப்பாத்தி அப்படிங்கும் போது ஒரு சின்ன பழமா இருந்தா ஒரு மூணு பழம் நாலு பழம் போடுங்க பெரிய பழமாருந்தா ஒரு ரெண்டு பழோ போடுங்க சகோதரி தக்காளி நல்லா வந்து பொடிபொடியா கட் ட் பண்ணி தக்காளியு வந்து அதோட வந்து நல்லா வணக்கிகோனு சகோதரி வணக்கனதுக்கு அப்புறோ வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன மசாலா வேணு காரத்துக்கு ஏத்தா மாதிரி வரமெளகா தூள் கொஞ்சோ போட்டுக்கலா அதுக்கப்புறோ பாத்தீங்கன்னா க கரமாச லாத்தூள் கொஞ்சோ போட்டுக்கலா சிக்கன் பொடி கூட கொஞ்சோ நீங்க லைட்டா போட்டுக்கலா அதுக்கப்புறோ உங்களுக்கு தே யான மசாலெல்லா போட்டு கொஞ்சமா ஒரு ஒரு பிஞச் மட்டும் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க அதுக்கப்புறோ தேவையான நல்லா உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு அதையு நல்லா வந்து வணக்கி விட்டுருங்க நல்லா வணக்கி க்கிவிட்டு தண்ணி நல்லா தெளிச் த்து ஊத்துங்க சகோதரி இந்த தக்காளி வந்து நல்லா வந்து சுருண்டு வருல்ல தக்காளி புஜி ஆகற கண்டன்ட் தக்காளி பச்சி ஆக்குற மாரி தக்காளி நல்லா கொழஞ்சி வருல்ல அந்த மாரி டைம்ல என்ன பண்றீங்கன்னா நீங்க முட்டெல்லா சாப்பிடுவீங்களா சகோதிரி
ஆ சாப்பிடுவே
ஆ உங்களுக்கு வேணுன்னா நீங்க வந்து முட்டையே வந்து அதுலயே நீங்க ஒடைச்சி ஊத்திக்கலா ஒரு நாலு நாலு ச ப்பாத்திங்கம் போது ஒரு ரெண்டு முட்ட ஊத்திக்கலா நீங்க ரெண்டு சப்பத்திக்கு வந்து ஒரு ஒரு முட்ட கணக்கு சகோதரி நீங்க வந்து ரெண்டு நாலு முட்டையு வந்து ஒரு ரெண்டு முட்டையு நல்லால்ல வந்து உங்களுக்கு எவ்ளோ முட்ட அதிகமா வேணு நீங்க அதிகமா கூட யூஸ் பண்ணிக்கலா முட்டையு வந்து அதுல நல்லா நீங்க ஒடைச்சு தக்காளி வெந்ததுக்கு அப்புறம் முட்டையேயு நல்லா ஒடைச்சு விட்டுட்டு அத நல்லா வந்து கெளறி விட்டதுக்கப்புறோ இந்த முட் ட நல்லா வந்து கொஞ்சோ வெந்து வரணு ஓரளவு பாதி வந்து வேற பாதி வெக்காடுன்னு சொல்லுவாங்கல்ல பாதி வெந்து பாதி வேகாம இருக்கு சகோதரி முட்ட அந்த மாரி டைம்ல வந்து நல்லா கெளறி விட்டுட்டு நீங்க சப்பாத்தி இந்த பொடி பொடியா கட் பண்ணி வெச்சிருக்கீங்க இந் பொடி பொடியா கட் பண்ண சப்பாத்தி அது இந்த முட்டையோடயே போட்டு நல்லா வந்து கெளறி விட்டுருங்க நல்லா கெளனதுக்கு அப்புறோ நல்லா வெந்து வருங்களா ஒரு பைவ் மினிட்ஸ் வந்து நல்லா வந்து இத ஆகாட்டு ஃப்ரை ஆகட்டு ஃப்ரை ஆனது அப்புறோ கடைசி வந்து கொத்தமல்லி தூள்ர்ந்ச்சு இத மேல தூவின் நீங்க இறக்கிக்கலா சகோதரி இதுக்குதா சப்பாத்தி நூடுல்ஸ்ன்னு சொல்லுவாங்க
அப்டியா வித்தியாசமா இருக்கே நீங்க சொல்டறது
இது நல்லா இருக்கு இது தீங்கிட்டா டேஸ்ட்டு சூப்பரா இருக்கு நீங்க வேற நானே கூட நம்பவே இல்ல என் ஃரெண்டு தா சகோதரி ஒரு டிப் சொன்னா அதுக்கப்றோ நானு டிரை பண்ணி பத்தே நல்லா இருந்துச்சு உங்களுக்கு முட்ட வேணா முட்ட வந்து பிடிக்கல அப்டின்னா நீங்க தக்காளி நல்லா வணங்குனதுக்கு அப்புறோ நீங்க இந்த கட் பண்ணி இருக்கீங்கள முட்டைக்கு முட்ட போடாம கட் பண்வெச்ச சப்பாத்தி நீங்க அதுல போட்டு நல்லா வந்து வனக் கி விட்டுட்டு நீங்க சொன்ன மாரி கொத்தமல்லி தூவி நீங்க இறக்கில்லா
ஆ ஹ உப்பு ஏதாது இது எக்ஸ்ட்ரா போடணுமா
இல்ல சகோதரி உப்பு வந்துட்டு நீங்க வந்து சப்பாத்திக்கு நீங்க உப்பு போடவெண ஆல்ரெடி நீங்க சப்பாத்தி மாவ் பேசையு போதே அதுக்கு அது அந்த அளவுக்கு நீங்க உப்பு போட்டுருப்பீங்லே அதல்லா நீங்க முன்னனு தாக் தக்காளி வெங்காயோ வங்கறதுக்கு மட்டு நீங்க நி தா தூள்ப்போ கல்லுப்போ உங்களுக்கு எந்த உப்பு கன்வீனியன்டா இருக்கோ அந்த உப்ப நீங்க போட்டுக்கலா அதுல
ஆ தா புரியுது புரியுது புரியுதே
ஏன்னா நெறைய பேர் மிதிக்கர சப்பாத்தி வந்து
ஆ ஹ சொல்லுங்க சொல்லுங்
ஏன்னா மீதி இருக்க சப்பாத்திய வந்து நெற்யா பேர் வந்து வெறுவாயிலே சாப்டுவாங்க சில பேரு சூடு பண்ணி எகின் சூடு கொழம்பு தொட்டு சாப்டுவாங்களா அதெல்லா சாப்பறத விட இந்த மாரி நீங்க டிரை பண்ணீங்கென்னா ஒரு டேஸ்ட்டாவு இருக்கு ஒரு டிஃப்ரெண்டான இதாவு இருக்கு ஒங்ளுக்கு டிரை பண்ணி பாருங்க நல்லா இருக்கு உங்களுக்கு இது
புரியுது புரியுது நா என்ன செய்வேன்னா சப்பாத்தி எல்லா மீது இருந்ததுன்னா அது ஸ்நாக்ஸ் மாரியே சாப்ட்டுருவே
ஸ்நாக்ஸ் வந்து வெறு வாயிலே எடுத்துட்டு சாப்ட்டுருவீங்களா
ஆமா எப்ப எல்லா தோணுதோ அப்ப எல்லா கொஞ்சோ கொஞ்சோ வாய் ஒரு மாரி நம நமனு இருக்கு இல்ல அப் ப எடுத்து சாப்ட்டுருவே
ஏன்னா இந்த மாரி நீங்க சமைச்சு சாப்டும் போது நீங்க பழைய பழசு நெனச்சு சாப்பிட வேண்டா நீங்க வந்து எகைன் வந்து யுர்ல்லா போடுறீங்கள இதுலையு உங்களுக்கு வேணும்னா சகோதரி நீங்க வெஜிடெபுள்ஸ் வேண ஆட் பண்ணிக்கலா வெஜிடெபுள்ஸ் உங்களுக்கு கேரட் பீட் அதெல்லா வந்து கொஞ்சோ பொடி பொடிய ரொம்ப கட் பண்ணி போட்டதனா அந்த சாப்பறதுக்கு கொஞ்சோ நல்லா இருக்கு வெஜிடெபுள்ஸ் போட்டு நீங்க பாக் சாப்ட்டிங்கென்னா ஒங்களுக்கு ஓரளவு காலையிலேயே நல்ல ஒரு புரோட்டீன் வந்து வயிறு ஃபுல்லாவு சாப்ட்ட மாரி இருக்கு நல்லா ஹெல்தியாவு ஒரு புரோட்டீனோட நீங்க சாப்ட்ட மாரி இருக்குல்ல
ஆமா ஆமா இதுல எந்த மாரியான காய் கிறதுல்ல காய்கறி எல்லாமே நீங்க போடுவீங்க தொழி
நீங்க வந்து பாத்தீங்கென்னா சகோதரி கேரட் போட்லா பீன்ஸ் போட்லா சில சமய வந்து முட்டக்கோஸ் கூட போட்லா அதிகோ வந்துட்டு நூடுல்ஸ்க்கு நம்ம என்னன்னா காய் யூஸ் பண்றமோ அந்த காய் கூட நீங்க யூஸ் பண்ணலா ஏன்னா நூடுல்ஸ்க்கு பதில நம்ம சப்பாத்தி வந்து ஆனா சப்பாத்தி நீங்க என்ன பண்றீங்க நல்ல மெலிசா கட் பண்ணிக்கோங்க நீள நீளமா மெலிசா கட் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு ஒங்களுக்குமே நல்லா இருக்கு ஏன்னா ஆல்ரெடி இது வெந்த சப்பாத்தி தானே அப்டிங்க போது நம்ம சூ நெனைங்க நல்லா அந்த கெளறி விட்டுட்டு லைட்டா சூடு மட்டு பண்றம் பண்ற மாரி இருந்தா போது சகோதரி
ம் ம் புரியுது புரியுது நா ட்ரை பண்ணி பாக்குறே நல்லாதா இருக்
ஆ கண்டிப்பா சகோதரி கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இது ஏனா உங்களுக்கு இனிமே இது வந்து புடிக்க ஆரம்மிச்சிரு நெனைக்கிறே நானு
ஆ கண்டிப்பா கண்டிப்பா ஆ மதிய உணவு தயார் பண்ணிட்டீங்
ஆ மதிய ஆ இல்ல சகோதரி நானே வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும் போது இது என்னடா நல்லா இருக்குமா சாப்பாத்தில போய் இப்டி பண்ணுவாங்கலா நா யோசு ச்சே சகோதரி ஆனா வந்துட்டு சில பேர் பாத் தீங்னா சப்பாத்தி வந்து சப்பாத்தியெல்லா போட்டுட்டு அதுக்கு கிரேவி வந்து சில பேர் வக்கெற்த்துக்கு ரொம்ப சலுப்பா இருக்கும்பாங்கள சப் ப்பாத்தி மட்டு சில பேர் நேரமா சுட்டு வச்சிருவாங்கல அப்டிங்கிற பட்சத்துல நீங்க எதாவ்து தண் ணியா வந்து சட்னியோ சாம்பாரோ குருமாவோ அந்த மாரி கிரேவி எதுவு பண்ணாத டைம்ல இந்த மாரி சப்பாத்தி மட்டு போட்டீங்கனா டக்குன்னு இத கட் பண்ணி போட்டு வெங்காய மிளகா தாளிச்சி விட்டுட்டு நீங்க ஒடனே எக்கெல்லா ஊத்தி பண்ணிங்கனா அதே நார்மலா சாப்பிட்றத விட எ
எதாதா இருக்கு
ஆ க இத விட சகோதரி நீங்க கண்டிப்பா இந்த இ த இது க்காளியெல்லா வணக்கி விட்டுட்டு எக்கு போட எக்கு நல்லா போட்டு சாப்ட்டீங்னா ஒங்களுக்கு அப்டியே செ சாப்டும் போது இந்த என்ன சொல்றது எக் நூடுல்ஸ்லா சொல்லுவாங்கல அந்த மாரி இருக்கு சகோதரி ஒங்களுக்கு அந்த அந்த மாரி ஒங்களுக்கு இருக்கு சகோதரி
ஆ புரியுது புரியுது நா ட்ரை பண்ணி பாக்குறே
ஆ கண்டிப்பா கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க சகோதரி ஏனா உங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்குன் சொல்லுவாங்க
ஆ ஹா கண்டிப்பா கண்டிப்பா
நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஏனா வந்து ஒங்களுக்கு இது வித்தியாசமான அனுபவமா இருக்கு புதுசா ஒரு உணவ வந்து நீங்க ட்ரை பண்ண மாரியு ஒங்களுக் கிருக்கு
ஆமா நீங்க சொல்லும் போதே இது மொதல் தடவ கேக்குற மாதிரியே இருக்கு
ஓ செரிங்க சேரிங்க சகோதரி அப்பனா பண்ணி பாருங்க நீங்க உங்களுக்கு நல்லதாவேதா இருக்கு இது
கண்டிப்பா கண்டிப்பா அப்பா வேலைக்கு போயிட்டாங்ளா
ஆ அப்பா இப்பதா சகோதரி வேலைக்கு கெளம்பிட்ருக்காங்க அம்மா இப்பதா அவ்ங்களுக்கு லஞ்ச் எல்லா வந்து பேக் பண்ணிட்ருக்காங்க
ஆ ஹ என்ன சாப்பாடு மதியத்துக்கு
மதியத்துக்கு பாத்தீங்னா முட்டக்கோஸு பொரியலு ரசமு சகோதரி
ம் ம் பொரியலுக்கு ரசத்துக்கு நல்ல காமினேஷனா அது முட்டக்கோஸ் பொரியல் ஏனா இது பாத்தீங்கனா இதுவுமே சப் ப்புன்தா இருக்கு ரசமுமே பாத்தீங்கனா சப்புன்தா இருக்கு எதாச்சு வறுவல் ஃப்ரை இத மாரி வெக்க வேண்டிதான
இல்ல இல்ல சகோதரி அப்டியெல்லா இல்ல மு நாங்க வந்து எப்பவுமே வந்து சில பேர் பாத்தீங்னா இப்போ ஒரு முட்டக்கோஸ் பொரியலு வந்து ரசத்துக்கு வந்து முட்டக்கோஸ் பொரியல் வந்து நல்ல ஒரு ஆப்ஷனா தா இருக் கு அந்த அளவுக்கு வந்து ரொம்ப இதாலா இருக்காது
ம் ம் ஏனா கார கம்மியா இருக்குல்ல ரெண்டுத்துக்குமே செட் ஆகுமா
இல்ல சாகோதரி நீங்க வந்து கொஞ்ச இதாதானே பொரிங்க நல்லா அதுக்கு ஏத்த மாரி காரத்தோடு தா நீங்க சமைக்கிறீங்க அ பச்ச மிளகா அந்த மாரிதானே நீங்க போடுவீங்க அப்டிங்க போது இது ஓரளவுக்கு ஒரு நல்ல பெட்டர் ஆப்ஷனா தா இருக்கு
ம் ஹும் நா எப்டி செய்வேன்னா முட்டைக்கோசு வந்து ரசோ இந்த மாரியான இதுக்கெல்லா நா பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா கட் பண்ணிப்பே கட் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ஒரு அ வாணல்ல பாத்தீங்கனா எண்ணெ ஊத்திட்டு அதுல கடுகு அ உளுத்தம் பருப்பு சொல்லுவாங்க இல்லையா உளுந்துலயே அந்த ஒடச்ச உளுந்து இருக்கும்ல அஹ் அது ரெண்டு பட்ட மொளகா அஹ் ஆமா அதுல பாத்தீங்கன்னா ரெண்டு பட்ட மொளகா கிள்ளி போட்டுட்டு அதுல கொஞ்சோ ஓரளவு தாராளமா வெங்காய போட்டுக்கனு பெரிய வெங் காயமோ சின்ன வெங்காயமோ சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டுக்கணு போட்டுறு நல்லா வதங்குனதுக்கு அப்பறோ பாத்தீங்கன்னா முட்டைக்கோசு போடணு முட்டைக்கோசு போட்டுட்டு அது வேகிற அளவுக்கு தண்ணி ஊத்தணு
சில பேர் பாத்தீங்கன்னா சகோதரி முட்டகோஸ் சில பேர் பாத்தீங்கன்னா சகோதரி முட்ட கோஸ்க்கு வந்துட்டு சில பேர் வந்து மெளகாயல்லா போட மாட்டாங்க அதுக்குப்பதிலா மசாலா இருக்குல்ல சிக்கன் மசாலா ம் அந்த மாதிரிதா மசாலா ஐட்டம் வந்து போட்டுடுறாங்க
ஆ ஹா ஏனா நா எப்டி செய்வேன்னா இப் டி தா செய்வே அத நல்லா வேக வெந்ததுக்கு அப்பறோ அத எறக்க போகுங்க மோது முட்ட இருக்குல்ல அந்த முட்ட வந்து அதுல ஒடச்சு ஊ த்தி கிண்டி எறக்கிட வேண்டிதா அது வேகிற அளவுக்கு கிண்டிட்டே எறக்கிட வேண்டிதா தேங்கா போடுவாங்க சில பேரு தேங்காக்கு பதிலா நம்ம முட்ட போடலா
கடைசில வந்து கொஞ்சோ ருசியா இருக்குனு சொல்லுவாங்க
அஹ் ஆமா அதா அது அந்த தேங்கா அந்த தேங்காக்கு பதிலா நம்ம வந்து முட்டை போட்டுக்கலா இதுமே நல்லாதாருக்கு வித்
ஆ கேள்வி பட்ருக்கே சகோதரி முட்டக்கோசுக்கு வந்து நெறைய பேர் முட்ட போட்டு முட்ட பொரியல் மாரி என்னமோ செய்வாங்க ஆனா டிஃப்ரெண்ட்டடா தா இருக்கு சொல்லுவாங்க நானுமே ட்ரை நா கேள்விப்பட்டுருக்கே ஆனா நா ட்ரை பண்ணதில்ல என்னடா முட் டக்கோசோட முட்ட போடும்போது நல்லா இருக்கும்மா அப்டிங்கிற மாரி எனக்கு தோணு
நல்லாதா இருக்கு நா பாத்தீங்கன்னா எந்த பொரியல் செய்யு போதுமே தேங்கா பாப்பே தேங்கா திருவுறத்துக்கு கொஞ்சோ அலுப் பா இருந்ததுனா அந்த முட்டைய போட்டு வுட்டுருவே அது பீன்ஸா இருக்கட்டு கொத்தவரங்காவா இருக்கட்டு
நா கொத்த வரவங்கால்லா ட்ரை பண்ணலது நீங்க சொ சொன்ன மாரி நா வந்து இதுல வேனா ட்ரை பண்ணியிருக்கே சகோதரி நானு
அ ஹா முட்ட கோசுல போட்ருக்கீங்களா
ஆ முட்டக்கோசுல நா காய்கறிலலா போட்டது இல்ல சகோதரி இந்த முருங்கைக்கீரை பூவுன்னு சொல்லுவாங்க அந்த பூவுல வந்து பொரியல் பண்ணுபோது முட்ட அது முட்ட பொறியல் மாரியே இருக்கு அதுல வந்து முட்ட போடுங்கன் சொல்லுவாங்கள அது வேனா நா ட்ரை பண்ணிருக்கே நீங்க சொல்ற மாரி இந்த முட்ட கோஸ்லல்லா நா காய்கறிலல்லா ட்ரை பண்ணதில்ல சகோதரி இன்னு நானு
ஆ ஹா முருங்க பூல்ல கூட நீங்க செய்வீங்ளா
ஆ முருங்கப்பூல பொரியல் முருங்கக்கி அந்த முருங்க பூ இருக்குல்ல சகோதரி அதுல பொரியல் பண்ணா சூப்பரா இருக்கு நீங்க சாப்டது இல்லீங்களா
இல்லயே வித்தியாசமா இருக்கே நீங்க சொல்றது எனக்கு
சேரிங் சகோதரி இத பத்தி நம்ம அடுத்தலைப்புல ச அடுத்த தலைப்புல நா தொடர்ந்து பேசுறே சகோதரி நமக்கான நேரம் முடிந் துவிட்டது சகோதிரி நன்றி சகோதரி